வணக்கம் ஆ வணக்கம்ப்பா
வணக்கம்
இப்ப இருக்கிற ஃபாஸ்ட்டான ஒலகத்துல நம்ம ஃபாஸ்ட்டா நம்ம போயிட்டே இருக்கோ இல்லையா அதனால நம்ம ஹெல்த் த பாத்துக்கனு அப்டினா நீங்க என்ன மாரி ரியான உடற்பயிற்சி பண்ணனு என்ன மாதிரியான உணவுகள்லா சாப்டணு அப்டினு கொஞ்சோ சொல்றீங்ளா ஒங்களுக்கு தெரிஞ்ச விஷ்யத்த சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச விஷ்யத்தயு நம்ம பகிர்ந்துகலா
செரி ஓகே காலைல எப்பவுமே மார்னிங் எப்பவுமே ஃபர்ஸ்டிஸ் சீக்கரமா எழுந்திருக்கணு
சீக்கரமா எழுந்திருச்சிட்டு பக்கத்துல இருக்குற க்ரௌண்ட்லியா இல்ல ஸ்கூல் க்ரௌண்ட்லியா எங்கியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாக்கிங்கோ இல்ல நடப்பயிற்ச்சியோ இந்த மேரி அதிகோ டெய்லி கண்ட்னியூ பண்ணம்னா உடல் நல்லா ஆரோக்கியமாருக்
செகெண்டு என்னா னா நம்ப எவ்ளதா உடற்பயிற்சி இந்த மேரி செஞ்சம்னா அதுக்கு ஆற்றல் நம்ளுக்கு முக்கியமா தேவப்படுது அந்த ஆற்றலுக்கு நமக்கு அதுக்கு ஏத்த ஒரு உணவு வகைகளை நம்ப எடுத்துக்குணு ஆல்ரெடி நம்ப இப்ப அதிக ஸ்கூல் படிச்சிருப்போ காலேஜ் படிச்சிருப்போ அந்த இடத்துலயே நம்ப ஸ்டாஃபுங்க டீச்சர்ஸ்ல்லா அதிக சொல்லிருப்பாங்க கீர வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லா அதிக எடுத்துக்கிட்டாவே ஒடம்பு நல்லா பலமாருக்கூ நான்வெஜ் இல்லங்கிறது நான்வெஜ்ங்கிறது மேரி அதா அதே மேரி நம்ம சாப்புற உணவுல இது அதிக எடுத்துக்குணு இது ஓரளவு எடுத்துக்குணு இது டெய்லி எடுத்துக்குணுங்கிற மேரி பிரிச்சிர்ப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்போ ஒரு கீர வகை பருப்பு வகைனா நம்ம டெய்லி எடுத்துக்லா இது இப்பதா எடுத்துக்குணு இது அப்பதா எடுத்துக்கூணு அப் அப்புனுங்கறதல்லா இல்ல அது எடுத்துக்கிட்டாவே ஓடம்பு ரொம்ப ராய்க்கும் இப்போ எண்ண வகைகள் ஸ்வீட் வகைகள் இதமே எடுத்துக்கிட்டனா ஏதோ எப்போ வேணா எதோ ஒரு நாளைக்கி ஒரு தடவ இந்த மேரி எடுத்துக்லா அதிக சாப்ட்டோனா அது நம்ப ஒடம்புக்கு செட் ஆவாது எண்ண வகைகல்லா அதிக எடுத்துக்கிட்னா ஒடம்பு அதிகொ ஹெட் பெயினாருக்கூ இல்ல ஒடம்பு ஆரோக்கியொ இல்லாம போயிடு ஏன்னா ஒருத் திங்ளுக்கு சேராது அதுவு இப்ப இருக் குற ஜென்ரேஷன் எல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்ள ஃபுட்டே மாறி போச்சு நம்ம ஆயா தாத்தா பாட்டி காலத்துலல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு உணவு வகைகள் சாப்ட்டுருப்பாங்க இன்னு அந்த கால த்து அப்ப இருக்கிற தாத்தா பாட்டிங்கன்னா இன்னு ஆரோக்கியமா இருப்பாங்க
அய்யோ ஆமா இப்ப எங்க தாத்தாவோட அக்காவுக்கூ நூத்தி பதினாறு வயசு கீழ விழுந்துட்டாங்க அதனால எறந் போனாங்க அவுங்க இல்லன்னா அவுங்க இப்பயு இருந்துட்டுதா இருப்பாங்க
ஆமா ஆமா ஆமா
த்தமா தா இருந்தாங்க கொள்ளைல கூட்றது போறது அந்த மாரி எல்லா வேலையு பாப்பாங்க
ம்
ஆமா அப்டி அப்டி சாப்ட்டவங்கதா அவுங்கல்லா
ஆமா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்ப இருக்கிறவிங்க எடுத்துக்கிற ஃபுட்டுக்குல்லா அவ்வுளல்லா இதா இல்ல
ஆமா ஃபஸ்ட் சாப்புட்றது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் தா அதிகமா தாப்புட்றாங்க ஃப்ரைட் ரைஸு கடையில வாங்குற சாப்பாடு அந்த மாதிரியான சாப்பாடுதான் இப்ப அதிகமாவே சாப்பறாங்க
ஆமா இப்ப அதி அதுவுல்லாம இப்ப கிராம சைடுங்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு இல்லேன்னு வச்சிகிங்க
ம்
கிராம சைடுங்கள்ள அதிகொ கடை எதுவு இருக்காது
ஓ
மேக்சிம நம்ம வீட்டு சாப்பாடு அதிக சாப்ட்டாகணு அதனா அவிங்களு கூட இல்ல இந்த சிட் ட்டி சைடு மேக்சிம இந்த சென்னை சைட்ல எடுத்துக்கிட்டீங்னா வச்சுக்குங்ளே அதிக இந்த ஐ டி ல ஒர்க் பண்றவிங்கெ கம்பெனில ஒர்க் பண்றவிங்கெ ரூம் எடுத்து தங்கிருக்குறவிங்கெ இவங்கெளா என்ன பண்ணுவானா சமைக்கிறதுக்கு இது பண்ணிட்டு வெளியதா இந்த ஜோ ஜோயாட்டோ சி இந்த மார்லா ஆர்ட்ரு பண்ணி தா சாப்டுவாங்க அது ஹெல்த்து அது சாப்புட்னா எதோ வாரத்துக்கு ஸ்பெஷலுங்கிற மாரி சண்டே ஸ்பெஷலுங்கிற மாரி அப்ப சாப்ட்டுக்கலா ஏனா நம்ம வெளிய இருந்து வரதுக்கு நம்ம வீட்ல சமைச்சு சாப்பிட்றதுக்கு வித்தியாச இருக்கு அங்க அது எப்டிஸ் செய்வாங்க என்ன பண்ணுவாங்க எந்த எண்ணெய்ல ஊத்துனாங்க எப்டி இது அப்டின் நமக்கு தெரியாது இல்லையா
எந்த உணவுமே ஆரோக்ய இல்ல வெளிலருந்து வர து எதுவுமே பாத்தீங்கனா அதுல சுவைக்காக பாத்தீங் கன்னா நெறைய கெமிக்கல் கலப்பாங்க அஜினமோட்டோ பாத்தீங்கன்னா சிலர் கலப்பாங்க
ம் ஆமா
ஆமா
ஏனா இப்ப நம்ம வீட்ல இப்ப சமச்சு வச்சுட்டு எங்கயாச்சு வெளியே போனாலு இல்ல எங்க போனாலு நம்ப அத மூடி வெப்போ தொறந்து வெக்க மாட்டோ எடுத் த்து உள்ள வெப்போ நா பூனைக்குனு நம்ப வீட்டு பிராணிகள் வளத்தம்னா வாய் கீய் வக்கின்ட்டு மூடி வப்போ ஈமிக்க கூடாதுன்ட்டு இது பண்ணுவோ அதுவே நம்ம வெளிய ஆர்ட்ரு பண்ணி வரப்ப அது சொல்ல முடியாதுல்ல என்னதா கட எவளதா ஃபேமஸ் தா இருந்தாலு அது நம்ப நம்பளால நூறு சதவீதம்னு சொல்ல முடியாது அதனா ல நம்ப எடுத்துக்கிற உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கிய ஏனா நம்ப உடம்பு ஆரோக் கியமா இருந்த தா நம்ப குடும்பத்தையு செரி எதா இருந்தாலு ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலு இல்ல ஃபேம்லிய பாத்துக்கிட்டுதா இருந்தாலு நம்ப உடம்பு அப்பதா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அதனால முக்கியமா நம்ப எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கிய
ம்
அந்த ஃபுட்டுக்கு ஏத்த மாரி அது செரிமான ஆவறதுக்கு நம்ப உடல் பலமா இருக்குறதுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பா வேணு
ஆமாம்பா
ம் நாங்க படிக்கிற ஸ்கூல் டைமெல்லா என்ன பண்ணுவாங்கனா ஈவ்னிங் வாக்கல்லா நல்லா மார்னிங்கு மார்னிங் பண்ணமோ இல்லயோ ஆனா ஈவினிங்கு யோகா பண்டுவோ நல்லா
ஏ சவுண்ட் எதுவு கேக்குதா
ஆமா ஆமா கேக்குது
ம் ஆஹா செரிப்பா செரிப்பா
ம்
உஹ
உங்க உங்க கொ உங்க கொழந்தைங்களுக்குலா நீங்க அதிக சாப்பாட்ல இது குடுத்தா பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்குன்ட்டு அதிக செஞ்சு குடுத்திருக்கீங்ளா
ம் ஆமா நா ஃபஸ்ட்டு பாத்தீங்கனா எ பசங்களோட ஹெல்த்து மட்டு்தா எனக்கு முக்கிய மத்ததெல்லா அப்பறந்தா பணல்லா அடுத்தத்தா ஆனா ப ஹெல்த்துக்காக எவ்ளோ வேணாலு செலவு பண்ணுவ எவ்ளோ வேணாலு அதுங்ள பாத்துக்குவே ஆ அது மாரி கொழந்திங்க பாத்தீங்கன்னா எனக்கு கடவ்ளு குடுத்த கிஃப்ட்டு அந்த மார் நெனைக் கிற நா அதா நானு ம் காலையிலேயே பாத்தீங்கன்னா எந்திரி ச்சொன்ன பழைய தண்ணி ச சாதம் சாப்பிட மாட்றாங்க பழைய சாத சாப்ட மாட்றாங்க ன்றதனால அ தண்ணி குடுத்துருவே அ பழய தண்ணிய குடுத்துருவே பழவைக்கு வந்த ஒ சொன்னே அதுக்கப்புறம் பாத் பாத்தீங்கன்னா ஒரு சத்துமாவு கஞ்சி வந்து நா வீட்லயே தயாரு பண்ணது கொடுப்ப
ம்
ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி தோச சப்பாத்தி அந்த மாரி ஐட்டங்கள் அதுக்கப்புற எடையிலய எதாச்சு ஜூஸ் ஒன்னு குடுத்திருவே அதுக்கப்புற ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா அவ அ குடுத்தன் ஸ்கூலுக்கு பசங்க எதுமே பாப்பா கூட ஓரளவ்க் சாப்ட்ரு பைய பாத்தீங்கன்னா எந்த சாப்பாடுமே அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டா
ம்
அதனால கொஞ்சு பாத்து பாத்து தா செய்ற மாரி இருக்கு அப்புறோ ஈவினிங் வரும்போது வந்து அ எதாச்சு ஸ்நாக்ஸ் பண்ணி வெச்சுருப்பே ஹெல்தியா எதாவ்து பண்ணிருப்பே இல்லனா நான்வெஜ்ஜு இருக்கு நான்வெஜ் சாப்பாடு இருக்கு
ம்
ம் அவ்வளதா அந்த மாரிதா நா பாத்துக்குவே நா இவ கடையில சாப்பிடதா விரும்புவா ரொம்ப ஹோட்டல் சாப்பாடுனா ரொம்ப நட்ந்துகிட்டு தா சாப்பிடுவா இப்ப அதெல்லா நா இப் இப்ப அவுங்க அப்பா வந்தாதா அதெல்லா ரொம்ப ஓவரா பண்றதெல்லா ம் இப்ப வந்து நா பண்ணி குடுப்ப நா வந்து அந்தளவுக்கு எப்பயாவ்து கேட்டானா ப்ரோட்டா வாய்ங் குடுப்பே ஃப்ரைட்ரைஸு வந்து ரொம்ப அடம்புடிச்சானா கடல வாய்ங் குடுப்பே அதுல பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல சேக்குறாங்கல அந்த ரெட்க்லர்
ல ஒன்னும் ப்ரெச்சன் இல்ல அது சொ நல்ல விஷ்யோ நம்ப அத டெய்லி எடுத் துக்கிறதா விரும்பத்தக்காதது ஒண்
ஆமா ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கென்னா அதுல போடுற அந்த சிக்கன்ல போற அந்த ரெட் கலர்ருக்கே அது எவ்ளோ பெரிய கேடு தெரியுமா ஒடம்புக்கு அப்படி கேடு ம்
ம் அதுல உப்பு மேரி ஒண்ணு போடுவாங்க ஆ அ
அதுதா அதோட டேஸ்ட்டுக் காரணமே அந்த சாப்பாடோட் டேஸ்ட்டு காரணமே எந்த சாப் பாட்ல வந்து அஜின மோட்டா கலந்தாலுமே அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கு ஆ ருசியந்து அதிகப்படுத்தி காமிக்கு
ம் ருசிய அதிகப்படுத்தி காட் டு ரெண்டாவ்து என்னன்னா நம்ப்ளால அதிக சாப்பிட முடியாதுன்னு வெச்சுக்கிங்களே
ஆமா
அது ஒண்ணு இருக்குது இப்ப சாப்பாடு கம்மியா தா சாப்ட முடியு அதிக சாப்பாடு சாப்பிட முடியாது
ஆமா
நாங்களே எப்பயாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கூடல்லா நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோனா அ வாரத் த்துக்கு ஒரு ரெண்டு தடவ மூணு தடவ நாங்க போய்டிட்டு எங் கடைல ஜில்லி இந்த மேரி சாப்வோ எப்பயாச்சு ஒரு தடவ ஃப்ரெண்ட்ஸுங் எல்லா சேர்ந்துட்டு போய் சாப் ஒ நான்வஜ் மா ம்
ம் இது இவனும் அப்டிதா பசங்கள் எல்லா சேந்துட்டானுங்கன்னா கா எல்லாரும் வீடலய காச கலெக்ட் பண்ணிட்டு போய் கடையில சாப்டுவானுங்க இங்க ஒரு கேல்ஃப் பென் ஒரு ரெஸ்டான்ட்ரண்ட் இருக்கு அங்கதான் சாப்டுவாங்க எல்லா கெளம்பி போய் இந்த மந்தி பிரியாணி அந்த சித்திரக்கோழி கிரில் சிக்கனு அந்த மாதிரி கோழி அதெல்லா சாப்டுவாங்க
ம் அ என்னைக்கு சாப்படுத ஒன்னு பிரச்சன இல்ல அடி டெய் அடிக்கடி வச்சுக் கூடாது ரெகுலரா வச்சுக் கூடாது அஹா
ஆமா அது நா சொல்லிதா இருக்கேன் அவனுக்கு ஏற்கன அல்சர் ப்ராப்ளம் இருக்கு ஒழுங்கா சாப்டாமையே ஆமா அ சொன்னா கேட்க மாட்டான் கடையிலயே சாப்பணும்னு நெனைப்பான்
அத அப்டியே அசல்ட்ட விடாதீங்க அவிங்க அப் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் என்ன ஃபீட்பேக் என்னட்டு உங்களுக்கு தெரியும் நீ பெரியவிங்க ஆனா அது அவனுக்கு தெரியாது அது அவன் அது தெரியாம இவிங்க இந்த வயசுல எல்லா சாப்பணும்ன்னு ஆச தான் படுவோ அதனால நீங்க என்ன பண்ணும்னா அது கண்ட்ரோல்லா நீங்க வச்சுக்குங்க
ஆமா கண் ம் பசங்கள பொண்ணுங்கள கூட அதட்டி உருட்டுனா கூட வந்து சவனேன் இருந்துருவாங்க போல இருக்கு பசங்க வந்து அடங்குறது இல்ல இப்ப அவுங்க அப்பாவுக்கு பயப்படுவாங்க எனக்கு பயப்பட மாட்டேங்குறா செல்லொ ஒவரா ஆயிச்சு சின்ன லஇருந்தே ஒவர் செல்லொ
ல்லா அதிகொ குடுக்காதிங்க ஒரே ஒரு கண்ட்ரோலா ஒரு லிமிட்டா கொஞ்ச வச்சுக்குங்க அதாவ்து உங்க கண்ட்ரோல்ல கொஞ்ச இருக்கணும் ஏன்னா இப்போ டுவெல் இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கிறங்கிறப்ப ஓகே ஓரளவுக்கு வேணும் ஒரு மெச்சூரிட் ஆயிட்டனா அத நீங்க அப்டியே பேச்சு கேக்க மாட்டிக்கே கேக்கமாட்ட அசல்ட்டா விட்டீங்கன்னா அப்டியே கொஞ்சம் இதா ஆயிரும் அதனால ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எங்க ஏரியாவ்ல்லா எடுத்துக்கிட்ன்னா அந்த மேரிதா பேச்சு கேக்க மாட்டிக்ற பேச்சு கேக்க மாட்டிகின்னா அப்டியே அசால்ட்டா விட்டு இப்ப மதிக்கிறது இல்ல
ஆமா
எது சொன்னாலும் எகித்து பேசுறது நல்லதுக்கு சொன்னாலும் கெ ட்டத்துக்குன்னு நட ந நனைச்சுக்கிறது
ஆமா இவ கொஞ்சோ மெச்சூரானா ஆளு தா கொஞ்சோ வெவ்வெரமான ஆளு தான் சொல்றது வந்து புரிஞ்சுவ அம்மா நம்மளுக்கு நல்லதுதா சொல்லுவதனா ஆனா அவனோட இந்த ஏஜ் அந்த பிரச்சன இருக்குல்ல அந்த திமுருத்தனொ அது வந்து கொஞ்சோ வந்து அவன தடுக்குது கொஞ்சம் விவரமான ஆளு தான் இவன் கொஞ்ச மெச்சூடு தான் இவன் அந்த பிரச்சன அந்த பிரச்சன தா அவனுக்கு இருக்கு
ம் அது இருக்க வேண்டிய தா அத நம்ம எப்டி சரி பண்ணுமோ அப்டி ரொம்ப ஹார்டாவும் சொல்லக்கூடாது ரொம்ப இதாவு சொல்லக்கூடா ஒரு மெயின்ட்டனா பண்ணும் அது இல்லாம நீங்க ரொம்ப ஆடா சொல்லி திட்ற மேரி சொன்னீங்கன்னா இருக்காது வேற மேரி அவன் வேற மேரி எடுத்துட்டு அவனுக்கு மைண்ட் வேற மேரி என்ன ரொம்ப இது பண்றாங்க அப்டின் சொல்ட்டு இதாகு அதனால கொஞ்சோ ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்க
ம்
ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களா ரொம்போ இது
ஆமா
அதனால கொஞ்சோ கண்ட்ரோலா பாத்துக்கங்க முக்கியமா ஃபுட்ல கண்டிப்பா பாத்துக்கங்க விட்ராதீங்க இத்தனைக்கு அல்சர் வேறயா இருக்குதுங்கிறீங்க நீங்க தான் ரொம்ப சேப்டியா பாத்துக்கணு
ஆமா சரிப்பா மீண்டு வேற அழைப்புல பேசலா வணக்கபா நன்றிப்பா